தோ இப்பதா சாப்புட்டு கொஞ்சொ தண்ணி குடிச்சே
செரி
நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்புன்னு காலைல லேட்டா தா சாப்
என்னங்க மணி ரெண்டாவுது இன்னுமாங்க சாப்டாம இருப்பாங்க
சா நா காலைல சாப்ட்டதே ஒரு பத்தர மணி ஆயிடுச்சு கொஞ்சொ வேல இருந்த தா அதனால கொஞ்ச லேட் ஆயிடுச்சு உம்
ப்பிடுங்க இப்பதான் என்னென்னமோ நோய் வந்துருது
ஆமா ஆமா இது உண்ணுல பண்டிகை வந்துருச்சு இல்ல அது கொஞ்சம் வேலை போன் பண்ணாங்க ஊர்ல இருந்து பொங்கல் பண்டிகைக்கு அது அப்படியே ஒரு மணி நேரம் பக்கம் போன்லயே பேசிட்டு கொஞ்சம் பிரச் பிரச்சனயாயிடுச்சு அதனால பேசிட்டு வந்து டைம் ஆயிடுச்சு
ஓகே ஓகே என்னென்ன பண்ணுவீங்க நீங்க பொங்கலுக்குல்லாம்
பொங்கல் பண்டிகைக்கு நாங்க வந்து ஊருக்கு போயிருவோம் அஹ் கிராமத்து பக்கம்
ஆமா ஆமா அ பொங்கல்னாலே அப்றம் கிராமம் தானே
ஆஹ் டவுன் பக்கம் இங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க பக்கத்துல வீட்டுல இருக்காங்கல்ல அவங்கல்லாம் சொல்லுவாங்க இங்கெல்லாம் அவளவுக்கும் பொங்கல் பண்டிகை எல்லாம் இருக்காது இங்க தீபாவளி தான் நல்லா இருக்கும் பொங்கல் பண்டிகைனாலே இங்க சும்மா காலையில அந்த நாலு நாளும் கலையிலையும் எஞ்சு எஞ்சுநல்ல பெரிய கோலம் போடுவோம் நான் வந்து காலையில போஹிப் பொங்கல் அன்னைக்கு காலையில ஒரு நாள் தான் கோலம் போடுவேன் அன்னைக்கு ஒரு நாலைள நல்லா பெரிய கோலமா போட்டுருவேன் நல்லா கலர் பண்ணி வெள்ளமா ஆஹ் ஆமா அந்த கோலம் வந்து நாங்க அஞ்சு நாள் ஊர் போயிட்டு வரவரையிலுமே அந்த கோலம் அப்டியே வாசப்படிலே இருக்கும்
ஆமா ஆமா
அந்த கோலத்தோட கலர் எல்லாம் அப்டியே ரோட்ல ஊறிடும் அந்த ஊர்ன
அது ஒரு மாசம் நீங்க தண்ணி ஊத்தி கலச்சிங்கன்னா கூட போகவே போகாதே அந்த மாதி
போகவேபோகாது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்டியே இருக்கும்
ஆமா ஆமா நம்ம போட்டு அதை கலக்கலைன்னு களைச்சா கூட களையாது நாங்களும் இங்க இப்போ நீங்கள் சொல்ற மாரி பொங்கல் நாளே ஊருக்கு போயிடுவோமா அங்க பாத்த சேவல் சண்டை ஜல்லிக்கட்டு அது இதுன்ட்டு எங்க ஏரியால ஜல்லிக்கட்டுல்லன்ன பக்கத்துல எல்லாம் நடக்கும்
சேரி
அதுக்கெல்லாம் போயிடுவோம் இப்போ அதுக்கிட்ட போய்லாம் பாக்க முடியாது பயமாக இருக்கு நம்மளுக்கு நம்ம மொத்தத்துல அப்படி போனோம்னா பக்கத்தில் இந்த டிவிலிலும் போடுவாங்க அதை பாத்துட்டு இருக்கலாம் பாத்தா அந்த ஜல்லிக்கட்டுல பிரைஸும் ஆமாம் ஆமாம் அதில் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு கூட அண்டா குண்டா சைக்கிள் டிவின்னு நம்ம அப்பையல்லாம் ஒரு யோசனை வரும் சரி நம்ளும் இந்த மாதிரிலாம் போகலாமா வரலாமோனு அந்த நேரத்துக்கு வேற அப்புறம் பாத்தா யாராவது அந்த குத்தி அடிபட்டாங்கன்னா அடங்கப்பா இதில் எத்தனை பிரச்சனை இருக்குதா நம்மளுக்கு ப பிரைஸே வேண்டாமடாங்குற மாரி இருக்கும்
ஆமா அந்த
சண்ட அதெல்லாம் நடக்கு மா
ஆஹ் சேவல் சண்டை அது வந்து நடக்கும் அது வந்து ரொம்ப நெறைய பேர் அந்த படத்துல கட்டுற மாரி எல்லா இருக்காது சும்மா ஒரு மூணு சேவல் நாலு சேவல் அப்டிதான் நடக்கும் அப்பறம் அஹ் ஆட்டுக்கு ஆட்டுக்கு சண்டை வைப்பாங்க
என்ன சொல்றீங்க
ஆடு இருக்குல்ல ஆடு
ஆமா
ஆஹ் அந்த ரெண்டு ஆட்டுக்கும் கெடா ஆட்டுக்கு கெடா ஆட்டுக்கும் நல்லா கொ அந்த ஆட்டையே அதுக்காகவே வளர்த்துவாங்க சண்டைக்கு வளர்த்துவாங்க உம் அந்த கொம்பே பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு அழகா இருக்கும்
இது புதுசா இருக்குதுங்க நம்ம ஏரியா சைடு இந்த பழக் கம்பல கிடையாது
அஹ் இங்க இந்த இந்த கிராமத்துல வந்து அப்டித்தான் பண்றாங்க சேவல் ஆட்டு சண்டை ஜல்லிக்கட்டு இந்த மூணுமே நடக்கும் இந்த ஜல்லிக்கட்டுனா அது ஒரு நாள் அது தனி நாளு அது வந்து பெரிய ஒரு நளே ஃபுல்லா நடக்கும் இந்த சேவல் சண்டை ஆட்டு சண்டைல்ல பாத்தீங்கன்னா கருணா நாள்னா அன்னைக்கு நடக்கும் அன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கேமு அதோட ந நடக்கும் போது இந்த சேவல் சண்டை அதுவும் நடக்கும் அந்த கருநாள் கறி காலையில எல்லாரும் சாப்பிட்டு மத்தியமா பாத்தீங்கன்னா அப்டின்னா ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு கேம் அந்த ஸ்பூன் லெமன்ல வச்சிக்கிறது அப்பறம் சோடா பாட்டில் ஃபில் பண்றது கோலம் போட்டி அப்பறம் அந்த வழுக்கு மரம் ஏறுறது உரி அடிக்கிறது அதெல்லாம் அப்டியே பாத்தீங்கன்னா நடக்கும் சாய்ந்திரம் அந்த இருட் ல தான் ஹ நல்ல லைட்ட எல்லா போட்டு சேவல் சண்டை வைப்பாங்க அதுக்கெல்லாம் அந்த சேவல் எல்லா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வளத்துற சேவல் அழகு சேவல் மாதிரிலாம் இருக்காது அந்த சேவல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த தோல் எல்லா தொடும்போதே முரட்டத்தனமா இருக்கும் அந்த மாதிரி வளர்த்துச்சிருப்பாங்க
அது கட்டு சேவல் மாரி கட் அதுக்குன்னே வளர்த்துறது அது மா அதுக்கு அதுக்கெல்லாம் பா சாப்பாடு குடுக்குறத எங்கள் ஏரியா சைடுல வேறு மாரி குடுப்பாங்க நார்மலா அந்த அரிசி கம்பு அது மாரி எல்லா போடாம அதுக்கு சாப்பாடே வித்தியாசமாக இருக்கும் அந்த கருவாட்டு தூள் ஆஹ அந்த கருவாட்டு தூள் அதுமாரி அதை இதையும் போடுவாங்க அப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஆஹ் பொங்கல் என்னது சேவல் சண்டைக்கு நெறைய சேவல் வரும் நீங்க சொல் ரெண்டு மூணு சேவல் எல்லா இருக்காது நம் ஊரு பக்கம் நிறைய சாவல் வரும் அதுக்கப்பறம் எப்டின்னா இப்ப பொங்கல்னாலே ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் வீட்டு பொங்கலன்னைக்கு நம்ம ஊரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்னைக்கு படைக்கிறது எல்லாம் எதுவும் இருக்காது அந்த நம்ம ஏரியா சைடு வந்து மாட்டு பொங்கல் தானே மாட்டுக்கு மட்டும் தானே படைப்பாங்க
ஆமா
அந்த வீட்டு பொங்கலன்னைக்கு கறி எடுத்து சமைச்சு சமைப்போம்
சேரி சேரி
கறி எடுத்து சம் சாப்பிட்டு சாயங்காலம் குளிச்சிட்டு சும்மா கோயிலுக்கு போயிட்டு வண்டு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்குதா பயங்கர வேலை இருக்கும் மாட்டை குளிப்பாடுறது வைக்கிறது போறது வறதுண்டு அப்புறம் அந்த கொம்புக்கெல்லாம் கலர்பூசி ஆ வேலை அதிக வேலை இருக்கும் அன்னைக்கு
ஆமா அந்த மாட்டுக்கு கொம்புக்கு நல்ல பெயிண்ட் கலர் கலரா அடிப்பாங்க அந்த இந்த கோலப்பொடி கோலம் பொடிய ஹோலி ஹோலி பண்டிகைக்குலாம் ஒரு பொடி வாங்குவாங்கள அதெலாம் வாங்கி அந்த ஒவ்வொரு விரலையும் தொட்டு தொட்டு வைப்பாங்க ஒவ்வொரு கலரும் தொட்டு தொட்டு வைப்பாங்க இதே வெள்ளை மாடுன்னு அவ்வளவுதான் அந்த மாடு வெள்ளை கலரானே தெரியாது அந்த ஒவ்வொரு அளவுக்கு அந்த கலர் கலர் பொடியெல்லாம் தொட்டு தொட்டு வச்சு
வச்சறது
அந்த சளங்களாம் கட்டுவாங்க கழுத்துக்கு மூக்கனாக்கையிரு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க
இங்க நாங்க வந்து நாங்க வந்து நாட்டு மாடல வச்சிருக்கே மா அதோட கொம்ப எல்லாம் எப்பயமே ஷார்ப் வருவேம்
ஆஹ்
அதுக்கு வந்து அந்த சங்கலி புதுசா ஒரு சங்கலி போட்டு விடுவாங்க கயிறு அந்த இதெல்லாம் மாத்தி விடுவாங்க இத விட இன்னும் பசங்க அட்டகாசம் பண்ணுங்க அந்த மா மாட்டோட காலுக்கு அந்த ஆஹ் ஆசைப்பட்டு கொலுசு எல்லாம் வாங்கிட்டு வந்து போறவங்கல்லாம் இருக்காங்க பெருசு பெருசா
ஆடடா
அந்த மாதாரி அட்டக்கசம்லாம் பண்ணுவாங்க
இந்த அட்ட காசம்லா இங்க பண்றது இல்ல
இங்க வந்து அந்த மாட்டுக்குனாலே ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்து பண்றது பண்ணுவாங்க அது அண்ணத்தானைக்கு மட் போட்டுவிடுவங்க டெயிலிய எல்லாம் போட்டு இங்காவ காணாம பண்ணிட்டு அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு திரைய வந்து ஊர்வலம் புடிச்சிட்டு சொள்ளுவாக ஆ மாடலா அப்ப யாரு மாடா அழகா இருக்குது ஓ மாடு அழகா இருக்க ஏ மாடு அழகா இருக்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு அன்னத்தனைக்கு மட்டும் போட்டு விடுவாங்க அப்புறம் அந்த கழுத்துல சங்கிலி வந்து வெள்ளியில போறவங்களும் போடுவாங்க ஆ அது மாரி இல்ல
இங்க அந்த கால் சங்கிலி போட மாட்டாங்க அந்த கொம்பு இருக்கு கொம்புருக்குல கொம்பு நல்லா சீவி அந்த கொம்புக்குன்னே ஒரு சலங்கை எல்லாம் கட்டிவச்சிருபாங்க அந்த கொம்பு சலங்க மட்டும் வாங்குவாங்க அந்த மாடு சும்மா சும்மா தலாட்டிட்டே இருக்கும் அதுக்கு அந்த மாட ஆ தலை ஆட்டும் போதே அந்த கொம்புல இருக்கு சலங்கையை நல்லா ஆடிட்டு நல்லா சத்தமா இருக்கும் அது
இருக்கும் இருக்கும் அத அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சக்கரை பொங்கல் வச்சு அந்த நைட்டு வந்து மாட்டுக்கு போட்டு ஊட்டுவாங்க ஒரு ஒரு மாடு வாங்கி சாப்பிடும் ஒன்னு ஒன்னு சாப்பிடாது பயந்துகிட்டு
ஆஹ்
அப்புறம் கரும்பு எல்லாம் வெட்டி எல்லாம் அந்த நம்ம தனிய கரும்பு சாப்படுறதுனா சாப்பிட மாட்டோம் சங்கடப்படுவோ எல்லாம் அண்ணத்தனைக்க வந்து ஆஹ எல்லா சொந்த பந்தமலாம் இருக்கிறதுனால எல்லா ஆளுக்கு ஒரு இது வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொழுது போயிடும்
ஆமா ஆமா இங்க அந்த மாட்டுக்கு வந்து அந்த வெள்ள சாப்பாட்டுல குங்குமம் மஞ்சள் அது ரெண்டு தான் போட்டு நல்லா அந்த பச்சரிசியில செய்வாங்கல்ல அந்த பொங்கல்லயே அந்த குங்கும மஞ்சளும் பெனஞ்சு கொடுப்பாங்க
ஓ இங்க அப் அப்படி இலைங்க இங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெண்பொங்கல் செய்றோம் பாருங்க சக்கரை பொங்கலையும் குடுப்பாங்க வெண்பொங்கல் செய்யறபாருங்க அந்த வெண் வெண்பொங்கல வந்து வாழைப்பழம் போட்டு பெசைஞ்சா நல்லா அப்படியே அந்த பச்சரிசி சாதத்துக்கும் அந்த வாழைப்பழத்துக்கும் குழ குழன்னு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும்
உம்
அது நம்மளே லைட்டா சக்கரை போட்டு நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டதுலாஇல்லையா நீங்க
ஆஹ்ஹ சாப்
இல்லைங்க அது டேஸ்ட்டா இருக்கும் எப்படின்னு சொன்னோம்னா வெண்பொங்கல் பச்சரிசில தானே வைக்கிறாங்க அந்த பச்சரிசி சாதத்துல நான் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் நல்லா பழுத்திருக்கும் பாருங்க அந்த வாழைப் பழத்த போட்டு கொஞ்சம் சக்கர ஹ நம்ம ஊர்ல ஜீனினு சொல்லுவோம்ல ஜீனியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு புடிக்குதுன்னா நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் அதை நீங்க இந்த பொங்கல்ல வந்து பெசஞ்சி இத சாப்ட்டு பாத்துட்டு என் கிட்ட சொல்லுங்க எப்படி இருக்குதுன்ட்டு
ம் கண்டிப்பா
அது தா மாட்டுக்கு கொடுப்போ நீங்க சொல்ற மாரி அந்த மஞ்சள் குங்குமெல்லா போட்லா கொடுக்க மாட்டாங்க அதெல்லா கொடுத்த சுத்தமா ஏ நம்ம மாடுல வாயிலே வெக்காது
இருப்பாங்கன்னு சொல்றாங்க
ஓ செரி செரி அந்த மாரி கூட இருக்கலாமா இருக்கு அது என்னன்னு கூட கேட்டு தெளிவா எனக்கு சொல்லுங்க அது எதுக்காக குடுக்குறதுனு நா கூட எங்க மாட்டுக்கு கூட அந்த மாரி குடுத்து பாக்குறேன்
ஆ சொல்ற
அப்படி கூட ப கேட்டு சொல்லுங்க மத்தபடி அப்புறோ அந்த தனைக்கு எல்லா மாலையெல்லா போட்டு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு ஊருவலோ எல்லா போயிட்டு வந்ததுக்கு அப்புறோ மாட்டுக்கெல்லா எல்லாரு சுத்தி போடுவாங்க எல்லா மாட்டுக்கு சுத்தி போடுவாங்க இல்லன்னா இவங்க மாடு அலகா இருக்குது வே நல்ல குண்டா இருக்குது அப்டிலா சொல்லுவாங்கல்ல அதுக்காக சுத்தி போட்டு பெரிய ஒ இல்லைன்னா ஒரு இவங்க என்ன பண்ணுவாங்கனா பூசணிக்கா கூட சுத்தி ஒடைப்பாங்க சில பேர் சூடத் சுத்தி போடுவாங்க அவங்கவுங்க என்ன பண்ண விருப்பமோ அத சுத்தி போட்டு
ம் சில மாடுல அந்த சுத்தி போடும் போது அலறிடு அந்த நெருப்புக்கெல்லா பாத்தா
ஆமா ஆமா அதும் இருக்குது தா எல்லாமே பாத்து தா பண்ணனு அப்புறோ என்ன செய்றது போடுவாங்க எங்க ஊர்லேயே அப்புறோ யாராவது முன்னாடி எறந்தவங்க ஒரு பொம்பள பு உலகுது இருந்து எறந்துருச்சுன்னா அதுக்கு சேத்து ஒரு பொங்கல் வெச்சு அனத்தனைக்கு அதுக்கு ஒரு பொடவ கிடவ வெச்சி சாமி கும்பிடுவாங்க அப்டி பலக்கோ இருக்கிறவங்களுக்
ஆமா ஆமா நானு கேள்விப்பட் இருக்காது இங்க டவுன் சைட் தா கேள்விப்பட்ருக்கே கிராம சைட்
இல்ல இல்ல கிராமத்துலயுமே பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது ஏனா இப்ப நம்ம வீட்ல அந்த மாரி யாரு இருந்திருக்க மாட்டாங்க அதனால நம்ளுக்கு தெரியல சின்ன பசங்க ஒரு கொழந் இருந்து எறந்திருந்தாலோ இல்ல ஒரு கல்யாணோ ஆகாதுக்கு முன்னாடி இருந்து எறந்திருந்தாலோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பொங்கல் அன்னை ஒரு பொங்கல் வெச்சி ஒரு பொடவ வெச்சி படைப்பாங்க நா கேள்விப்பட்
செரி செரி செரி
ஆமா
சேரி அப்ப பாருங்க கொஞ்ச நேரோ. போயி ரெஸ்டு எடுக்கலா.
ஆஹ சேர் ஓகே ஆஹ.